ஆ என்ன உங்கள வீட்ல எல்லா எப்டி இருக்காங்க
நா சும்மா தா நண்பா இயற்கைய ரஸ்சிட்டு வெளிய உக்காந்ட்ருக்கே எங் வீட்ல எல்லாரு மனைவி பாத்தீங்னா அவுங்கம்மாவோட பேசிட்ருக்காங்க பைய சும்மாதா வெளையான்ட்டு இருக்கா நண்பா இன்னைக் இன்னைக்கு எங்கயு வெளிய போலீங்களா
இன்னைக்கு எங்கயு வெளிய போறக்குல்லா எந்த சமாச்சாரம் இல்லைங்க அத்னால எங்கயு போறதில்லீங்க நீங்க எல்லா வெளிய போய்ட்டு வந்ட்டீங்களா இல்ல வெளிய போனுங்களா
இல்லைங்க நாலா வெளிய போய்ட்டு வந்ட்டேங்க சின்ன வேல இருந்ச்சு இங்க ஒரு பையனுக்கு போய் ஆதார் கார்டுல பாத்தீன்னா நேம் கொஞ்சோ கரெக்க்ஷன் இருந்ச்சி அத மாத்திட்டு வந்தே
செரிங்க
மத்தபடி வெளியெல்லா எங்கயு போற மார் இல்லீங்க வீட்டோடயே இருக்கணுங்க
பரவால்லைங் பரவால்லைங் நால்லா வெளிய எங்கயு போலைங்க இன்னைக்கு வெளிய போறக்கு எனக் எந்த வேலையு கெடையாதுங்க அ அப்பா அம்மா எங்கயு போலீங்க நானு வீட்ல தாங்க இருக்கே தம்பி வீட்ல தா போயிட்டு வந்தாங்க நா எங்கயு போலைங்க
நல்லது நல்லதுங்க சேரி ஓகே நீங்க நம் அங்க க்ளைமெட்லா எப்டி இருக்குங்க
க்ளைமட் பாத்தீங்னா இங்க மோடமா ம் மால் நேரம்மாச்சீங்க அதுனால் மோடமா இருக்கு இப்ப வரைக்கு வெயில் தாங்க அடிச்சதே அங்க எப்டிங்க இருக்கு
இங்கயு மால் நேரந்தா ஆச்சுங்க இங்யு மோடமாக இருக்கு ஆனா இருந்தாலு கொஞ்சோ கூலிங்கா இருக்கற மார்ருக்குங்க அது மட்டு டிஃப்ரண்ட்டா இருக்குது கொஞ்சோ இன்னைக்கு
பரவால்லைங் பரவால்லைங்க எப்டி நீங்க தோப்பு பக்கத்துல வீடு இருக்குதுங்களா இல்ல தோப்புக்குள்ள இருக்கீங்களா எப்பிடி இருக்கீங்க
இப்ப எங்க வீட்டுக்கு பின்னாடியே ஃபுல்லாமே தோப்புதாங்க இங்க கொஞ்சோ நாங்க ஒரு எஜ்ஜுல இருக்கோனு வெய்ங்களே ஊருக்கு ஒரு எஜ்ஜுல அந்த தோப்புக்கு எஜ்ஜுல இருக்கோ ம் நீங்க எது எப்டி இருக்கீங்க
இங்க எங்களுக் பின்னாடி பாத்தீங்னா வீடு தாங்க இருக்குது பின்னாடி நாங்க ஒரு நாலஞ்சு மரோ வெச்சிருக்கோ அந்த மரத்துலர்ந்து காத் தாங்க வந்து ட்ருக்குது நாங்க தோப்பல்லா இங்க பக்கத்துல இருக்குது ஆனா வீட்லருந்து ஒரு எரநூர் அடி முன் முன்னூர் அடி முன்னூறு மீட்டர் எரநூறு மீட்ரு போனதுக்கப்பறந்தாங்க தோ ப்பொன்னு வரு முன்ன மாரி பக்கத்துல எல்லா இல்லீங்க
சேரி ஓகேங்க நல்லத் தாங்க ஏனா நாங்கல்லா இயற்கையோட இயற்கையா இருக்குங்காட்டி எங்களுக்கு வந்து இந்த அது ஒரு நல்லாருக்குன் சொல்லிட்டு தா நாங்க இந்த எடத்துல வீடு கட்டி நாங்க ஒரு வியூ பாயிண்ட்டுக்காக இருக்கறோ
பரவால்லீங்க அ சூப்பருங்க
ம்
அப்றோ நாளைக்கெல்லா வெளிய எங்யு சொல்லுங்க நாளைக்கு வெளிய எங்யு ஆ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க இந்த எடோ போ என்னங்க
இந்த எடோ பாத்தீங்கனா நாங்க அவ்ளோ கஷ்டப்பட்டு வாங்னோ இப்ப பாத்தீங்கனா ரெண்டு லட்சோனாலு நாங்க எக்ஸ்ட்ரா ரெண்டு லட்ச பே பண்ணி வாங்கற அளவுக்கு இந்த எட வியூ பாயி்ன்டுக்காக நாங்க வாங்கி வச்சிருக்கோ
பரவாயில்லங்க பரவாயில்லங்க நல்லதுங்க எவ்வளோக்கா வாங்கி வச்சிங்க எவ்வளோ கொடுத்து வாங்கி வச்சிங்க
நாங்க இந்த எடம் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு சொன்னாங்க நாங்க பத்தா குடுத்து நாங்க வாங்கி வச்சிருக்கோ ஏன்னா வ காசு பணம் இன்னைக்கு வருங்க ஆனா இந்த எடம் இந்த இந்த எடத்துல இந்த எடம் கெடைக்காதுல்லங்க அதுங்கா
சூப்பர் சூப்பருங்க நல்லது நல்லதுங்க இப்ப நீங்க நாளைக்கு வெளிய எங்க மாரி போற ஏதாது ஐடியா இருக்குங்களா இல்ல ஊருக்கு கீருக்கு எங்காவது போவீங்களா
ஆமாங்க நாளைக்கு வேலைக்கு தா போலான்னு பாத்தேனுங்க ஆனா வேலைக் கி போறக்கு லீவு போட்டு மாமனார் பாத்தா நல்லா இருந்தாரு
செரிங்க
ஆனா திடீர்னு பாத்தா சரிது மண்ணு சரிச்சு விட்டு கீழ விழுந்து கழுத்துல பாத்தீங்கன்னா ஃபிராக்சர் ஆயி அவரு கட்டு போட்டு படுத்துட் டாரு கை கூட தூக்க முடியாத நெலமைக்கி இருந்தாலு நா வேலைக்கு போற விடுங்க விடுங்க போரடிக்குதுன் இருக்காரு
எப்டிங்க ஆ எப்படிங்க எண்ணெ கட்டுங்களா மாவு கட்டுங்களா எண்ணெ கட்டு போட்டு வச்சுருக்கார்ங்க இல்ல
இவுரு மருத்துவமனையில எண்ணெ கட்டு எண்ணெ கட்டு போறக்கு சான்ஸ் இல்லிங்க மாவு கட்டுதா போட்ருப்பாங்க அது சோல்டரோட ஏதோ பேக் மாரி
கழுத்துல இந்த ப்ரௌன் கலர்ல ஒரு இது மாரி போட்ருக்கு பேண்டேஜ் இது மாரி ஒரு
அது அது இல்ல அது இல்லங்க இது பாத்தீங்கன்னா முதுகுல பேக் மாரி மாட்டிருக்காங்களாம்மா
முதுகுல பேக் மாட்டிருக்காங்களா
ஆமா முதுகுல பேக் மாரி அந்த ஒரு சைடு கழுத்தோட சேத்து ஏதோ பண்ணிருக்காங்களாம்மா எனக்கு என்னவோ கிளியரா தெரியலீங்க எனக்கு
சேரி சேரிங்க அது வந்து எங்கேயோ பாத்த மாதிரி இருக்குதுங்க எனக்கு அது என்னன்னு தெரியிலீங்க சேரி விடுங்க நாளைக்கு போனீங்கன்னா நேர்ல போய் பாத்தீங்கன்னா பாத்துட்டு சொல்லுங்க எப்டின்னு
ப்பாங்க நேர்ல தா போய் பாக்கணும் கை கால்ல தூக்கக்கூடாது ங்கிறாங்க ஆனா அவரு வேலைக்கு போவாம இருக்க முட்ல போர் அடிக்குதுங்கிறாரு
சேரிங்க எப்டிங்க போறது அப்புற இந்த நெலைமையில
அதாங்க என்னன்னு தெரியிலங்க அவர்தா அப்டி பண்ணிட்டு இருக்காரு போர் அடிக்குதுன்ட்ருக்காரு மொத எல்லா மதுபானம்லா பாத்தீங்கன்னா டெய்லியுமே பாத்தீங்கன்னா அடிச்சுடு அடிப்பாரு இப்போ ஒரு ரெண்டு மாத காலமா கால்ல பாத்தீங்கன்னா புண்ணு வந்து கால் கொஞ்ச வழியாகுதுன்னு சொல்லிட்டு அப்பற இருந்து அந்த பழக்கத்தையே விட்டுட்டாரு டோட்டலா ஆனா யாருனாலையு அது மாரில்லா நிப்பாட்ட முடியாதுங்க ஆனா அவரு ரெண்டு மாசத்துக்கு நிப்பாட்டிட்டாரு
பரவாயில்லிங்க பரவாயில்லிங்க இல்லிங்க அவருக்கு எப்படி அந்த புண்ணு வந்தது சுகருனாலிங்களா இல்ல அதுவு கீழே விழுந்தனாலயா எதனாலங்க வந்துச்சு அந்த புண்ணு
இல்ல இல்லங்க அது பாத்தீங்கன்னா ஸ்லிப்பர் பாத்தீங்கன்னா அது கொஞ்ச புதுசு வாங்கி போட்டுலான்னு சொல்லி பழசுலே பாத்தீங்கன்னா கொஞ்ச தேர்ந்துடுச்சு தேஞ்சி போயிருச்சுங்க அப்புற பிரேக் போறப்ப பாத்தீன்னா கால் வச்சிருக்காரு ரோட்ல பாத்தின்னா குறுக்க வந்தப்ப கால வக்கிறப்ப அது ஒர ச்சுங்க தேச்சிருச்சு
ஆ பிரேக் போ கால்லயே போட்லானு ட்ரை பண்ணிருப்பாரு போலீங்க
ஆமா ஆமாங்க ஏன்னா பாத்தீங்கன்னா நாய் குறுக்காள வந்தங்காட்டி என்ன பண்றன்னு தெரியாம கால வச்சு அப்டியே அழுத்திட்டாருங்க
ஓ செரி செரிங்க அதனால பெரிய விபத்து பெரிய விபத் தாகாம சின்னதுலயே எதோ ஆயிருச்சுங்க அப்பவே சரி பண்ணிருக்கலா வச்சிங்க
அது இரண்டு மாத காலமாக பாத்தீங்கன்னா அது ஆறவே இல்லங்க அது அது ஒரு ச்சன போய்ட்டுருக்கு அப்புற இத வேற கீழே உழுந்ட்டாரு அவருக்கு ஒன்னும்ப்பு மேல ஒன்னு வந்துட்டே இருக்குங்க அதா நாளைக் போய்
சேரி சேரிங்க எங்க அவுங்க வீட்டுக்கு எப்படிங்க உங்க மனைவி மட்டுந்தா ஒரே பொண்ணுங்ளா இல்ல வேற யாராத் இருக்காங்களா இல்ல நீங்க போய் நீங்க போய் தா அங்க போய் பாக்கணுங்கலா எப்படிங்க
ம் எங்க மச்சா இருக்காருங்க மச்சா வந்து சொ ஊருக்கு வரேன்னாருங்க அவுங்க அப்பா விழ்ந்டு வேணா இப்ப நல்லாதா இருக்குன் சொல்லி தாட்டி வுட்டாருங்க ஆனா பொண்ணு பாத்தீங்ன்னா கேக்க மாட்டேக்கிறாங்க பொண்ணு பார்த்தீங்கன்னா கொஞ்சோ ஒரு துல்ற டைப் ங்க அப்பாவுக்கு அம்மாக்கு எதாச்சு முடிலேன்னா ஓடி போற டைப்பு அதுங்காட்டி அதாங்க செரி கூட்டிட்டு போய் காட்டில்லா சொல்லிட்டே
பொண்ணுங்க தாங்க ஊர்ல நெறைய பேரு இல்லாம தவிக்கிறாங்க. செரிங்க செரிங்க நல்லது நல்லதுங்க போய்ட்டு வர்டுங்க ஏனா பெத்தவங்கள பாக்குறதுவு நல்லதுதாங்க என்னங்க அ எல்லாமே அப்பா அம்மானாவே கஷ்டந்தாங்க அவுங்களுக் ஒன்னா நம்ப்லால தாங்க முடியர்தில்லைங்க என்னங்க கேட்டு என்னமோ கேக்க வந்தீங்க
இல்லங்க நீங்க அந்த மாதனரி எங்காச்சு ஊருக்கு எங்காச்சு ஏதாச்சு விஷேஷோ காத்து குத்த்து இந்மாரி எங்காச்சி வெளிய இது போறீங்களா
அப்படிெல்லா எங்கங்க போறது எங்க போறதுங்க கொஞ்சோ சொந்தங்கள் இருந்தாங்க சொந்தங்கள் பாத்தீங்கன்னா இப்ப சொந்தங்கள் எல்லாரு வெறுப்பாயிருச்சுங்க எங்க்யு போறதில்லைங்க போனாலு தங்குற மாறில்லா இருக்காதுங்க போனமா வந்தமான்தாங்க இருக்கு உங்களுக்கு தங்குற மாறி சொந்தங்கள் இருக்குங்ளா
எனக்கு தங்குற மாரி சொந்தமெல்லா எதுவும் இல்லைங்க தாங்கற மாதி சொந்தமு இங்க எதுவும் இல்லைங்க எனக் சு
மாமனார், மாமியார் வீட்டுக்கு போறீங்க தங்கிட்டு அதெல்லா சாப்பட்டுல்லா வர முடியாதுங்களா
இப்ப மாமனாரு மாமியார் அது வேறங்க நா வந்து சொந்தக்காரவங்கள சொல்றே இது வந்து நம்ம இது வந்து நெருங்கிய இது வந்து நம்ம சேத்த முடியாததுல்லங்க இப்ப நம்ம அம்மா இப்ப எப்படியோ அவங்க பொ பொண்ணோட வீட்டோட அம்மா அப்பாவு ரெண்டு பேரு சேமுதா ஈ க்கோளாதா பாக்கணு சொந்தக்காரவ்ங்கறது அவேங்க அவுட் ஆஃப் கன்ரோல் அவுங்கள விட்டு வெளிய அப்படி சர்க்கிள்ல சொல்றங்க
சொந்த பந்தங்கள் ரத்த சொந்தங்கள் அந்த மாரி சொல்றீங்க
ரத்த சொந்தன்னு நா அப்படி சொல்லங்க மத்த சொந்தத்த சொல்றனுங்க நெருங்கிய சொந்தங்க
அம்மா வழியில அப்பா வழியில அந்த மாரிதான சொல்றீங்க
ஆமா ஆமாங்க அவுங்க எல்லா செரியில்லெங்க உங்களுக்கு எப்புடிங்க அவுங்களா
ஆ சேரி சேரிங்க என்னதுங்க யாருங்க சொந்தகாரங் அம்மா வழியில பாத்தீங்கன்னா அம்மா வழியில பாத்தீங்கன்னா தங்கச்சி தங்கச்சியு இருக்காங்க அ அண்ணன் தம்பி இருக்காங்க அவங்கள பெரிய சொந்தன்னு சொல்லி க முடியாதுங்க தங்கச்சிய வேணா ஏத்துக்கலாங்க ஒரு வகையில தங்கச்சி யே த்துக்லா நம்போய் அங்க த தங்கவொல்லா முடியாதுங்க. ஒருநாள் போனமா வந்தமானுருக்குங்க. மத்தபடி
ம்
அப்பா வழியில சுத்தமா இல்லைங்க. நாங்களே இல்லைங்க சொல்ல போனா
சே எல்லாருமே உங்கள மாரிதாங்க எனக்கு இருக்காங்க ஆனா யாருமே பாத்தீங்ன்னா இப்பெல்லா ஆ அப்படியெலா இல்லைங்க எல்லா போச்சுங் காசு பணோ இருந்தா வருவாங்க. காசு பணோ இல்லாதங்காட்டி எது கண்டுக்காம உட்டானுங்க!
அதாதா
காசுக்குதாங்க மனுஷனுக்கு வேல்யூ இல்லேங்க
உண்மதாங்க உண்மதாங்க எல்லா பக்கோ அப்டித்தாங்க காசு தாங்க மெயின் சொந்த பந்தங்களே அப்டித்தான இருக்காங்க! இப்ப ஏ காசு இருந்தாதா வீட்டு பக்கமே வரு வாங்க இல்லன்னா வீட்டு பக்கத்தில நம்ம வந்தாலே அவுங்களுக்கு கஷ்டோ அப்டி நெனச்சிட்டு நெறைய பேரு வராம கூட இருக்லாங்க
பாருங்க. எல்லாரு ஜமீன் ஜமீன் வீட்ல இருந்து வராங்கக சொந்தக்காரங்களா வந்தாங்கனா பெரிய ராஜபரம்பர மாரி வீட்ட சுத்தி சுத்தி பாக்கறது. அடில பாக்கறது இது சுத்துனா சுத்தறதுங்க என்னங்க அந்த பழக்கோ வீடு வீடு என்ன குருவி கூடுமார் இருக்குன்ட்டு போறானுக எப்பவு ஏத்தன பாருங்க
அதா பாருங்க தெரில இவுங்க சொல்றது அவங்க ஏதோ பெரிய பங்ளா வீ ட்ல வந்த மாதிரியு நம்ம ஏதோ குடிசையிலேயே இருந்து த மாரியு வ வர்றதே பாத்தீங்ன்னா என்ன இப்டி இருக்குது அப்டி இருக்குனு அவனுக நோட்ட விட்றதுக்தா வறாங்க எப்டி இருக்கணு நல்லாரு க்காங்ளா இல்ல கெட்டு போய்ட்டானுகளா அப்டினு பாக்கறக்காகவே வரானுக
ஆமாங்க அதே பக்கத்து வீட்லலா பாத்தீங்னாங்க ஒரு முன்னோறு காலத்திலலா பா ப்ப பாத்தீங்னா பாத்தர பண்டமமெல்லா வச்சு உக்காந்து வீட்ல தூங்காம அத்தன பேரு க ஷ்ட பட்டுட்டு இருந்தாங்க இப்ப அவ மக பாத்தின்னா கொஞ்சோ வேலைக்கி போய் அதுவு நாப்பது நாப்பத்தஞ்சு வயசுலதே அவரே வீடு கட்டிருக்காரு அம்பது வயசு நாப்பதஞ்சு வயசு இருக்குங்க நாப்பது வயசு இருக்கு இப்பதா வீடு கட் டிருக்காரு. இப்ப எங்க வீட்ட பாத்தா அவரு சொல்றது, இதெல்லா மழைக்கு ஒதுங்கற வீடு, இங்கெலா இதெல்லா உங்களுக்கு வீடு கெடயாதுங்றானுக மாட்டு கொட்டாயாங்க இது. பாத்தா எப்டி எப்டி தெரிதுங்க அவுருக்கு
அதா பாருங்க இங்கேயே அந்த மாரிதாங்க ஆளுக இருக்கானுக அவனுங்க முன்னாடி இருந்ததெல்லா அவுங்களுக்கு தெரியாதுங்க இப்ப ஏதோ கொஞ்சோ இருக்குதுன்தே இருக்கறனால நம்மள மொட்டமா மட்டந்தட்டி பேசிட்டு இருக்றாணுக எல்லா பக்கோ அப்டி இருக்கதானே செய்றானுக
எல்லா பக்கமே இப்டிதாங்க இருக்றானுக ரொம் ப நாலு காசு வச்சுட்டு ஆட்றாங்
ஆ எல்லா பக்கமுமே அப்டித்தாங்க. வச்சிருக்கவுங்க நெறைய வச்சிருக்கவுங்க கூட.. அதிகமா ஆட்றதில்லைங்க. இந்த கொஞ்சோ வச்சிருக்கவுனுதாங்க ரொம்ப ஆடிக்கிட்ருக்கானுக
ஆமாங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்லா பாத்தீங்னீங் வைங்க அவுக காடு தோப்பு ஒரு அஞ்சாரு ஏக்கரு வ ருக்காருங்க அவுங்க கூட ஒண்ணுமே பண்றதில்லைங்க ஆ ஆ அந்த ஒண்ணுமே இல்லாம இருப்பாங்க வாருங்க, ஒரு பா ப கைல ஒருபா ஒரு அஞ்சு கோடி, பத்து கோடி, அந்த அளவுக்கு வச்சிருக்குவ கூட கம்முன்ட்ருப்பா ஒரு அஞ்சு லட்சோ வச்சிருக்கறவ ஆட்டம் போடுவா பாருங்க! அதுதாங்க தாங்க முடில!
நம்ம பக்கத்துலேலா அப்டித்தாங்க பெருசாலா ஒண்ணு இல்லைங்க கம்மியாதா இருக்குது. இருந்தாலுமே அந்த இதுக்கு வந்து அவனுக ஓவர் ஆட்டம் போட்ருக்கானுக நம்ம மட்டந் தட்றதென்ன நம்ம ஏதோ கடன் வாங்னாலு அது ப சொந்தக்கார நம்ம சொந்தக்காரங்ட்ட சொல்ற மாரிலா இருக்காங்னுக அ ப்பதாங்க எரிச்சலாயிட்ருக்கு
ஆமாமாங்க! விடுங்க! நீங்க இத பத்தி நெனைக்காதீங்க! நல்லதே நடக் அதா அவுங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்னுங்க
கண்டிப்பா! கண்டிப்பா நல்லதே நடக்கும் போ வேண்டிதா
ஆமாம்மா இப்ப நம்ம இல்லைங்க அவங்க முன்னாடி நம்ம யூ பி எஸ் வாங்கற நெலமைலருந்தாலு நம்ம நம்மளால முடியாட்டி ஜென்ரேட்டர் வாங்கி வெச்சர்ணுங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வந்துரு நாங்க பாத்துக்கலாங்க ம் அக் நாளைக்கு ஊருக்கு போறங்கறீங்க எப்ப போயிட்டு எப்ப வருவீங்க
நாளைக்கு ஊருக்கு காலைல ஒரு பத்து மணிக்கு கெளம்புனனாங்க. பத்துலருந்து பதினொன்னு. பன்னண்டு, ஒன்னு, ரெண்டு, மூணு, நாலு மணிக்கு அங்க போயிருவனுங்க!
பரவால்லிங்க. பரவால்லிங்க. நாலு மணிக்கு போயிட்டு அங்க எப்டியு அரமண் நேரோ.
ஆமாங்க அங்க இருந்து ஒரு அஞ்சு மணிக்கு நா கொளம்பணண் வைங்க அஞ்சு ஆறு மணிக்கு கெளம்பு னு ஆறுலருந்து ஏழு, எட்டு, ஒம்போது, பத்து, பதனொன்னு, பன்னெண்டு, ஒன்னு, ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு வந்துருவோணுங்க
பரவால்லைங் பரவால்லைங் நல்லதுதாங்க இப்படியு! சேரிங்க! இப்ப வசதிகல்லா இருக்கானு பா பேருந்து வசதியலா இருக்கான்னு பாருங்க! பாத்துட்டு அதுக்கப்பறோ முடிவு பண்ணுங்க!
ஓகே! ஓகேங்க! ஏன்னா இல்லாட்டி, சில நேரோ தங்கிட்டு காலைலுங் கூட வந்தாலு வருவ நன்றிங்க! மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் நண்பன்!
அதா அதாங்க சேரிங்க உங்க கூட பேசுனக்கு ரொம்ப நன்றிங்க
நன்றி! நன்றி! நன்றி! வணக்கம்!
ஆ! செரிங்! ஓகேங்க!